ஆ
வணக்கங்க என்னங்க பண்றீங்க
நா படுத்து தூங்கலானு போனே சரி தோழிகள்ட்ட ஒருடவ பேசிட்டு படுத்தா அன்னைக்கு பொழுது வந்து நல்லபடியா முடிஞ்ச மாரி ஒரு நல்லாருக் கு அதனால தோழிகிட்ட போன் பண்ணங்க நானு
ஆ அப்டிங்ளா அப்டிங்ளா எப்டிங்க இருக்கு ஊர் பக்கம்லா மழ எப்டி இருக்குங்க அங்க
மழல்ல இன்னைக்கு ஆனா வெயில் இல்லைங்க க்ளைமேட் நல்லாதா இருந்துச்சு இன்னைக்கு வெயில் இல்ல மழைய மழை வந்து பெய்யல அதாவது ஒரு தூரல் தூ சும்மா பிரிஸ்லிங்க் ஆச்சு அவ்ளதா
ம் அப்டிங்களா சேர் சேர் சேர்
ஆமாங்க அங்க எப்டிங்க உங்க ஊர் பக்கலா எப்டி இருக்குது மழ பெஞ்சிச்சா வெயில் எப்டி இருக்குது
நல்லா இருக்குங்க இனி க்ளைமேட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க நெஜமாவே சூப்பரா இருந்துச்சு ம் நல்லாவே இருந்துச் சிங்க அ அது அதுதாங்க கொஞ்சோ காலைல காலைல பொழுது அஞ்சு டூ ஆறு மட்டு செம மழ பெஞ்சுச்சுங்க நல்ல ஆமாங்க எங்க ஊர் நல்லா மழை பெஞ்சுச்சு ஆறு மணிக்கு தா நாங்க காரு எடுத்துட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தோ சென்னைக்கு வந்தோ அப்போ வந்து ஒரு ஒரு ஒரு பூந்தமல்லி வரையு கொஞ்ச அப்படியே அந்த மூடியா இருந்துச்சு கொஞ்ச அப்படியே கொஞ்ச கொஞ்ச அப்டி தூரல இருந்துச்சு அதுக்கப்புற வர வர லைட்டாக ஊம வெயிலுன் சொல்லுவாங்க இல்லைங்களா ரொம்ப வெயிலு கிடையாது ரொம்ப மழையு கிடையாது ஒரு ஒரு மாரி ஊம வெயில் மாரி இருந்துட்டு ஸ்வெட்டு ஆது கொஞ்சோ இதுவு அந்த மாரி இருந்துச்சுங்க கிளைமேட் இன்னைக்கு பரவாயில்லைங்க ஓகே தா ரொம்ப வேல் சுட் சுட்டேரிக்கல ஓகேன்ரமாரி தா இருந்துச்சு இன்னைக்கு சங்கட விநாயகர் சதிர் சதுர்த்தி இல்லைங்களா அதுக்கு இன்னைக்கு எங்க அன்னி பூஜை பண்ணாங்கங்க இன்னைக்கு அத போய் அட்டன் பண்ணோ பிரசாதல்லா குடுத் த்தாங்க சுண்டல் குடுத்தாங்க நல்ல பூஜ பண்ணாங்க இன்னைக்கு நல்ல பூஜ ல்லா நல்லா ஆ விநாயகர் அருள் நல்லா கிடைச்சிச்சுங்க எங்களுக்கு
ந நல்லதுங்க சங்கடகதை சதுத்தி கும்பிட்றது நல்லது இல்லங்க சங்கடத்தை
சங்கடத்தை தீர்ப்பாரு ஆமா அதை தீர்ப்பாருன்றதா ஆ அந்த க இன்னைக்கி விநாயகர் வந்து அவ்வளோ இது விசேஷமாக எல்லா கோயில்லங்க இன்னைக்கி கொஞ்ச லாங்காவு இன்னைக்கு வெளியே போயிட்டு இருந்தோ கொஞ்ச நானு எங்க அம்மாவு ஆட்டோல போகும் போது ஒன்னு ஒன்னு பாத்துட்டே போம்போது எல்லா கோயில்ல விசேஷங்க இன்னைக்கு ஒரு விநாயகர் கோவில் முருகர் கோவில் எல்லாமே எவ்ளோ ஜனம் பாருங்க ஆ அந்த ஒரு ஒரு விசேஷம்னாவே நல்லா இருக்கு அங்க சென்னையில இங்க மாங்காடு இருக்குல்லைங்களா ஒரு அம்மன் கோயில் இருக்கு அங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு மாங்காடு அம்மன் கோயில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அங்கேயும் போயிருந்த நல்லா இருந்தது எல்லாம் பாத்துட்டு வந்தோங்க இன்னைக்கு எல்லாமே தெய்வீக ஒரு சக்தியா போச்சுங்க இன்னைக்கு நாளு உங்களுக்கு
நே எனக்கு அப்படிதாங்க நாங்களு காலையில பூஜை எல்லாம் பண்ணோ வெள்ளிக்கிழம இல்லையா வாசல்ல எல்லா கோலம் போட்டு பூஜை ரூம்ல்லா ரெடி பண்ணி விளக்கு ஏத்தி அதுக்கப்புறோ விநாயகர விநாயகர கும்ட்டுட்டு
ம்
அதுக்கப்புறோ பிரசாதம் எல்லா சாப்ட்டுட்டு மதிய சாப்பாடு செஞ்சுட்டு கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்தே ரெஸ்ட் எடுத்து சாய்ந்தர எந்திரிச்சிட்டு அதுக்கப்புற கொஞ்ச வெஷல் வாஷ் ங் வீடெல்லா பெருக்கிட்டு ஆ அத பா க்குற துணி எல்லா காய போட்டு இப்ப துணிய காய போட்டு துணிய எடுத்து வெச்ட்டு டியூஷன் ஸ்டார்ட் ஆயிச்சி டியூஷனா பாத்துட்ருந்தே இப்போ டியூஷன பாத்து வெளக்கேத்தி ட்டு அதுக்கப்பறோ நைட்டு இப்போ தோச சுட்டு சாப்ட்டோ எல்லாரும் தோச சுட்டு சாப்ட்டு எல்லப்ற பாத்தரத்தல்லா கழுவி வச்சுட்டு எனக்கு வந்து கிச்சன்ல வந்து கிளீனா வச்சுட்டு வந்தாதா அடுத்த நாள் வந்து எனக்கு புடிக்கும் நா எப்பவுமே வந்து பாத்தரத்த எல்லா போட்டு வைக்க மாட்டே
அது என்னவோ உண்மதாங்க அது கழுவிட்டு படுத்துட்டோன்னு நைச்சுங்க ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் காலைல அஞ்சு மணிக்கு எழுறது ஆறு மணி கூட எழுலாம் ஒன்ர் லேட்டா கூட எழுலாம் எழுந்து பாத்தரம் எல்லாமே கிளீனா இருக் போது டக்கு நம்ம அரிசி இது பண்ணி ஊற வச்சுட்டு நம்ம செய்யறது வந்து நெஜமாவே ஒரு ஒரு மாரி தெய்வீக சக்தி நெறஞ்ச மாரி இருக்கும்
ஆ ஆமா நா எனக்கு எப்பவுமே வந்து வே ஆறு ஆ வேல கம்மியா இருக்குங்கிறதுல்ல எனக்கு வந்து கிச்சன்ல வந்து பாத்தரத்த போட்டு ட்டு அழுக்கா போட்டுட்டு தூக்கம் வந்து படுக்கறனா தூக்கம் வராது எனக்கு கிளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சன எல்லா கிளீன் பண்ணி கேஸ் ஸ்டவ்ல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு அந்த கிச்சன் எல்லாம் கிளீன் ஆ குப்ப இருந்தா பெருக்கி போட்டு வந்தாதா அடுத்த நாள் எனக்கு சமைக்க கிச்சன்ல போய் சமைக்கிறதுக்கே மூடு வரும் இல்லன்ன சமை நிக்கவே மாட்டே எப்பவுமே நீட்டா இல்லன்னா சமைக்கவே எனக்கு வராது கையி அதனால கிளீன் பண்ணி வெச்சிட்டு வந்த நீங்க எப்டிங்க நீங்களும் அதே மாரி
நானும் அப்படித்தாங்க இப்போ பசங்களுக்கு காலைல எழுந்து டிஃபன் செய்யணும் இல்லிங்களா இப்ப இன்னிக்கி இட்லி செஞ்ச பொன் நாளைக்கு இட்லி ஊத்துற ஐடியா இருந்துச்சுன்னா எப்டி பாத்தர கழுவிதா ஆகணும் எல்லாமே அன்னிக்கே கழுவிடுவங்க நைட்டு கொஞ் கொஞ்சதா பாத்ரோ இருக்கும்
ஆ ஞ்
பெர்ப்ப அப்பே கழுவிட்டு அந்த கேஸ் எல்லாம் கழுவி தொடச்சிட்டு ஆ எல்லாத்தியும் முடிச்ட்டு படுத்துட்டோன்னு வெச்சுக்கோங்க நா வீட்ல தான இருங்குங்க எட்டு மணிக்கு எனது வொர்க்கே முடிச்சுடுவங்க டிஃபன் செய்யும் போதே பக்க இதுல இருக்குற சாமான்ன எனக்கு சிக்கன் சீ சிக்கன் சிக்கனுன்ற பாருங்க கிச்சன் இருக்குலீங்களா அது வந்து சின்னசாதா இருக்குங்க எனக்கு வந்து இங்க இப்போ இங்கே சாப்பாடு செய்றன்னா பக்கத்துலே தண்ணி இருக்கும் அதிலே சிங்க் போட்டு ஆன் த ஸ்பாட் அப்பவே கழுவுவ அப்பய ரெடி பண்ணிடுவ அப்பயே வந்து ரெடி பண்ட்ட அப்பயே தொடச்சி வெச்ட்டு வந்துடுவங்க ஆப் ஃபுல்லாவே எனக்கு ரொம்போல்லா பெண்டிங் இருக்காது ஒர்க்கு
ஆமாங்க அப்ப எனக்கும் அப்டி நானும் அப்டின்னா நாங்க எங்க வீட் வீட்ல மூணு பேர் இருக்கும் போது எனக்கு அவ்ளோவா பாத்தரம் வராது ஏ பையே லன்ச் பாக்ஸ் அவ்ளோதா இரு க்கு எனக்கு அவ்ளோவா ஒரு கொஞ்சந்தா இருக்கும் இப்ப எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருக்காங்க இல்லயா அப்போ கொஞ்சம் நறைய இருக்கும் இல்லயா
ஆ ஆமங்க ஆமங்க
ஆ நெறைய வெசல்ஸ் தா அப்டின்னுட்டு எல்லாத்தியு கிளீன் பண்ணி வரவல போட்டு கிளீன் பண்ணாதா எனக்கு திருப்தியா இருக்கும் கிளீன் பண்ணி வெச்சிட்டு அப்பற எங்க மாமியார் மாங்கா கொண்டு வந்தாங்க தோப்புலருந்தே அது இன்னும் நா இது யாருக்கும் குடுக்கல ஆமா தோப்பு இருக்குதுங்க அதனால அதுல இருந்து மாங்கா பழம் எடுத்துட்டு வந்தாங்க அதுவே இங்க அங்க எங்க அப் அபார்ட்மெண்ட்ல எங்க நெய்பர்ஸ்குலா நாங்க குடுப்போ இன்னும் டிஷ்னு குடுக்கல ப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேருக்கு குடுத்தே ஆனா இன்னும் வந்து நா நறைய பேருக்கு குடுக்கணும் அது நாளைக்கு தா கொஞ்ச ஏன்னா இன்னிக்கி ஃபுல்லா ரொம்ப பிஸியா இருந்தே எனக்கு கொ கோயிலுக்கு போர்றது வர்றது இதுலயே எனக்கு நேரோ செரியா போயிட்ச்சி நாளைக்கு கொஞ்ச ஃப்ரீயா இரு பாப்ப எல்லாருக்கு மாங்கா பழத்த எடுத்து குடுத்துட்டு வரணு ஒவ்வொரு நாள் அக்கா வீட்டுல போய் மாங்கா நெறைய இருக்குது மாமியார் மாங்காவு புளியு கொண்டு வந்தாங்க சோ அதையு ஒரு நாள் போய் குடுத்துட்டு வரணு செரி பாகல எல்ல எல்லாமே ரெண்டு ரெண்டே நாள்ல முடிக்கணுனா கொஞ்சோ கஷ்டோதா எப்பிடிப் போறது எப்பிடிப் செய்யறதுன்னு ஒண்ணு புரியல ஆனா எவ்ளோ பாக்கணு
நீங்க ஒரே நேரமா போயிட்டு ஒரே நேரமா போயிட்டு எல்லா செய்யணு இல்லைங்க கஷ் ட்டுந்தாங்க
ம் நஷ்டோந்தாங் க என்னங்க பண்ண முடியு என்ன சொல்றீங்க ம் நீங்கப் அப்புறோ நல்லா சாப்பிட்டிங்களா ஒடம்பு எப்டி இருக்கு உங்களுக்
நல்லா சாப்ட்டங்க உடம்பு தாங்கக் கொஞ்சோ அப்டியே அப் அண்ட் டவுன்னாதாங்க இருக்குது என்னங்க பண்றது
எங்க நீங்க மிந்தியோட இப்ப பாக்குறதுக்கு கொஞ்சோ குண்டா இருக்கீங்களாங்க அழகா இருக் க்குறீங்க குண்டா இருக்கிறீங்க முந்தி ஒல்லியா இருப்பீங்க ஆனா இப்ப நல்லா குண்டா இருக்கீங்க வீட்
அதுதாங்க இப்ப எங்க வீட்டுக்காரு வந்து அனுப்புலங்க வேலைக்கு எங்கேயுமே வேலைக்கு போய்னால ஒரே மாசத்துல ரொம்ப ஆறு மணிக்கல ரொம்ப டயர்ட்டா ஆயிட்டு மூச்சு வாங்கு பேச முடியாது என்னால ஆறு மணிக்கு அப்டியே ரொம்ப டயர்டா வருவ எங்க வீட்டுக்காரு மூஞ்சி கழுவி விடுவாரு ரோட்ல நின்னு நின்னு வாட்டர் கேன் வாங்கி பேஸ் வாஷ் பண்ணி தொடச் உடுவாரு என்ன இப்டி ஆய்ட்டுகுது டல்லாயிட்டுக்குற அப்றோ ஒரு ரெண்டு மூணு மாசோ ரொம்ப ஹெல்த் இஸ்யூஸ் ஆயிடுச்சுங்க அ வெயிட் லாஸ் அதிகமா ஒரே மாஸ்த்ல அஞ்சு கிலோ இறங்கி டே ரொம்ப ஒல்லி ஆய்ட்டே அதுக்கப்றோ எங்க வீட் காரு வேணவே வேண வேலைக்கு நீ போ கூடாது நீ ஆறு மாசோ வீட் ட்ல கொஞ்சோ ரெஸ்டே ரெஸ்ட்லே இரு சாப்ட்டமோ கொஞ்சோ தூங்ணோமா கொஞ்சோ ரெஸ் ச்சேடு அப்டினுவாரு இப்ப பரவால்லங்க கொஞ்சோ குண்டாயிட்டங்க அ இன்னு நல்லாவேந்தாங்க போன மாசோல்ல நல்ல வெயிட் கெயின் ஆய்ட்டுதா அறுவத்தி ஏழு கிலோ வன்ட்டுந்தங்க நல்ல குண்டாவேருந்தாங்க அப்றோ தா கொ ரொம் எல்லாஸ் சொன்னாங்க இன்னொன்னா ஊ வீங்கினே போற மாரிக்குது அப்டினு சொன்னாங்க பாருங்க செரி இப்போ தாங்க கொஞ்சோ ரைஸ்ஸுலா கட் பண்ட்டு இப்போ கொஞ்சோ கொ கொஞ்சோ மீடியமா இருக்றங்க நல்லா தா இருக்
சேரிங்க சேரிங்க சேரிங்க அதா உங்கள பாத்து விட் வித்யாசோ நல்லா தெரிஞ்சிச்சுங்க நல்லா வெயிட்டு போட்ருக்கீங்க தெரியுது நல்லா ஆனாலு உங்களமே நீங்க ஹேர் கட்டு நல்லாருக்குது நீங்க இப்டியே மெயின்டெய்ன் பண்ணீங்கன்னா உங்ளுக்கு நல்லாருக்கு சா பாக்கதுக்கு ஃபேஷனா இருப்பீங்க
அ அதுதாங்க சொல்றாங்க எங்க சிஸ்டர்ஸு அதா சொல்றாங்க எங்க அண்ணியு அதா சொன்னாங்க இந்த ஹேரே உனக்கு நல்லாருக்கு இதே மெயின்டென் பண்ணிக்கோ அ நெறைய வளக்காத வளத்தவங்ளுக்கு நல்லா இல்ல அ எப்டியே வர எங்க வீட்டுக்காரு கூட ரொம்ப பிடிச்சிச்சுங்க இந்த பாய்கிராஃபு எங்க வீட் காரு சொல்றாரு அழக ஃபங்கு எல்லா நல்லாருக்கு உனுக்கு அ வ சப் போச ட்ரிம் பண்ணிக்கிறதுன்னா வா ட்ரிம் பண்ணு வந்தர்லா கொஞ்சோ வளந்திட்ருக்குது நா
அ ஹலோ அலோ